ஹலோ
ம் சொல்லு என்ன பன்ற
சும்மா தா உட்காந்துருக்க அப்பா பேசிட்டுருந்தாங்க ம் ஹலோ
க்குதா
ஆ இப்பதா கேக்குது
கெடைக்க மாட்டேங்குது பெரிய தொல்லையா இருக்கு
உம் உம் உன் டவர் இல்லையா ஆ ஆ
டவரே இருக்க மாட்டேங் ப்பாடு
உம் நைட்டு ஆனா மதியோ எடுத்துரு வந்த குஸ்கா இருக்கு பரோட்டா இருக்கு நை மத்தியோ எடுத்து வந்த குஸ்கா இருக்கு
எங்க ஹோட்டலுக்கா போனோ
ஆ ஆமா வேலைக்கு போனாங்க இன்னக்கி
ஆ கடைக்கா ஆ சாப்பாடு மீந்து போயிட்டாமா
எடுத்துட்டு வந்தாங்க
இன்னு நல்ல வேள சொல்ல மறந்துட்டே பாரு பாப்பாவுக்கு பேக் வாங்கி வீட்ல இருக்கு நானும் சொல்லணும் சொல்லணும்னு நெனக்கிறே சுத் சுத்தமா மறந்துட்றேன் ஆ அவ அன்னைக்கு வாங்கிண்டுவந்தா
ஆ
உம் இந்த சத்தி யித்தி யாராவது வந்தாக் கூட குடுத்து வுட்றே ஏ மருந்து வாங்கி ஈங்கி புடாதே நா வேற சொல்லணு சொல்லுணுன்னு நெனச்சிட்டே இருக்கே ஒவ்வொரு தடயும் ஃபோன் பண்ணும் போதும் மறந்து புட்றே
இல்ல இல்ல வாங்கல எங்க அது இப்ப இன்மே விஜய தசமிக்கு தான் சேக்கணும் போல
ஆ ஆ
சேர் சேர் ஆ இவளயு லேட்டா தா சேக்கணும் பாப்போம் காய செம்ம கை போன காசு இல்ல
உம் உம் அது ரெண்டு நாளா அந்த ய பரோட்டா போட்டுட்ருந்த பையே ஆர்டர் போயிட்டு நேத்திலந்து அதுனால இவுங்க பாத்து இவுங்க போட்டுட்டு இருக்காங்க இன்னக்கி நேத்தியு இன்னைக்
ஆ ஆ
அதே நைட்டு அங்க கூப்ட்டு இது ஆர்டர்லேயே கூப்ட்டாங்களாம் நைட்டு ஒன் டெமா விட்டுட்டு போறதுக்கு பயந்துகிட்டு அவுங்க போகல
ஆ இது போக்
நான் சொன்னே நீங்க போங்க நாங்க வீட்ல எல்லா லாக் பண்ணிட்டு தான படுத்துக்கிறோம் நீங்க போங்க அப்டின்னு சொன்னே அது கேக்க மாட்டேன்ட்டாங்க அப் அப்டி இந்தப் பசங்க இருக்குங்கல்ல அதுங்கள யாரையாது நான் வர சொல்லிக்கிறேன் அப்டின்னே இல்லேன்னா மோனிசாம்மாலா கூப்பிட்டா ஆ மோனிசாம்மாவக் கூப்ட்டா அவுங்க வருவாங்க
ஏன் நீ அவுங்களல்லாமே கூப்புட்ற
அதே இந்த சொல்றே இந்த பசங்க வந்து பட்த்துக்குங்க ஆ
என்ன இது சத்திய கூப்ட்டுக்க
அவுங்க நைட்டு பத்து மணிக்கி சொன்னாங்க
உம் உம்
அப்ப போய் எப்டி அவாலெல்லா கூப்புட்றது
இல்ல நீ இப்டில்லா இவு அந்த பாப்பா கூப்டுக்க அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பா இருக்குல்ல அது வந்து இப்ப தொணக்கி படுக்க ச்சுக்க
உம் அது வருங்க வர சொ
உம் வரச் சொன்னா வர போதுங்க ஏன்னா வீட்ல அதுன்னா அவுங்க பாட்டி கூட தான இருக்குங்க
உம்
ஆ அவ வரச் சொன்னா வருங்க அந்த மாம்மிட்ட சொன்னாக்கா அதெல்லா அனுப்புடுவாங்க
ஆமா
ஆ அது இவரு வேல்லா வந்தா போஸ்ஸொல்லு அவன
ஆ அதா போங்க நைட்டு போங்க அப்டினத்துக்கு அவுங்க போக மாட்டாங்க போயிருந்தா அங்க ஒரு ரெண்டாயிர மூவாயிர கட்டுறதுக் ட்ட வந்துருக்கு ஃபுல்லா ஃபுல் டே பாரத்தா நேத்துலந்து போட்டெ போடயே முட்லையா
ஏ ஆட்ரா
ஆட்ரு ஆ
உம் பரோட்டா போட்டான்னா ஃபோட்டோவப் போட்டு வீட்ல வீட்ல போனானா போட மாட்டானா
கொ அ வீட்ல எல்லா போட்டு தர மாட்டாங்க
போட மாட்டா
அஹா வீட்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம எதா ஆச பட்டு கேட்டாலு நீனே செஞ்சு நீனே சாப்டுன்றுவாங்க செஞ்தர மட்டாங்க எப்பயாது ஜெசியா கேட் எனா செய்வாங்க எப்யாது
ம் ம் ஏ இவளு வெண்பாவு நல்லா பரோட்டா சாப்புடுவா நானுமே நல்ல பரோட் ட்ட சாப்டுவே அது இவங்கள்ட வாங்கிட்ர சொல்லுவ பரோட்டா வெல கூட எது அதிகமாயிர்க்கு அப்டின் சொன்னாங்க
ஆமா ரேட்டாலா ஏத்திட்டாங்க இப்ப
ஆ முன்னாடி பத்ரூவா போயிர்க்கு பத்ருவா பயின்ஞ்சுருவா போயிர்க்கு இப்ப வந்து இருவத்தஞ்சுருவான்னு நெனக்கிற இருத்தஞ்சுருவாய் முப்பருவாய் தெர்ல பரோட்டா
ஒரு பரோட்டாவா அவ்ளோலா இல்லையே
ஆமா தோச அளவுக்கு ஏத்திட்டாங்கல்லா னு சொன்னாங்க
இந்த சைட்லா அந்தளவுக்கு ஏத்திட்டாங்களா என்னான் தெர்ல
அ நா சாப்ட்டு ரொம்ப நாளாகுது மாசக்கணக்காயிட்டு எப்பயாச்சு அதுக்க வெலனு வாங்கி சாப்புட்றதுனாக்கா பரோட்டா தா வாயின்ட்ற சொல்லி சாப்புட்றது அதுவு இவங்க வர்றதுக்கு தா நைட்டு பத்து மணி பத்தர மணிக்கு வருவாங்க அதுக்கப்ரோ சாப்டா எங்கருந்து செரிக்கிறது வாய்ட்டு வந்து முன்னாடியே குடுத்துட்டு போயிடுவாங்க ஆ அது எட்ர மணி ஒம்போது மணில்லா கொண்ணந்து குடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா இவங்க வந்து சேந்து சாப்புடனு பாத்தாக்கா இவங்க வருவாங்க அதனால பரோட்டாவே சாப்புற்றதே இல்ல சுத்தமா அத வச்சு காலையில கொத் கொத்து பரோட்டா போட்டு சும்மா அந்த மாரி சாப்புட்றது
ம் ம்
ஆ
ம் ஆ அன்னக்கி அது எடுத்துட்டு வந்தாங்க பரோட்டாவு குஷ்காவு
ஆஆ கிஷோர் எத்தன் த வந்து எத்தனாவது படிக்கிறா
யாரு
கிஷோரு
கிஷோரா கிஷோர் இந்த வர்ஷோ ஆறாவ்து
ஓ ஆறாவத்தான
ஆறாதா ஒம்பதாதான்னு தெர்ல
அதான என்ன ஆராதுங்குற அவன் எப்பயோ பள்ளிக்கூடோ போயிட்டானே பெரிய பள்ளிக்கூடத்துக்கு
நீங்களா ஒம்பதாவ்து போல
ம் ம்
ம் ம்
இதுவே உங்கம்மாட கேட்ட உங்கம்மாவே சிரிக்கு
ஆமா நா கேக்க மாட்டனே ஒம்பதாவ்துதா போய்ருக்காவ இப்ப ச ஸ்கூல் சேத்தாங்க வேற ஸ்கூல் சேத்தாங்க நாகப்பட்டினத்துல ஒம்பதாவத பறோ ம்
செரி ப்ரோ ஆ
இப்ப என்ன சாப்பாடு
யோ இட்லி ஊத்தி வச்ட் அதா இன்னைக்கி அம்மாவசன் சொல்லிட்டு வடபாயாச தா செஞ்ச ஆ நா இத்தனைக்கு நா எங் வீ அங்க போய் சமைக்க மாமியார் வீட்டுக்கு போய் சமைக்க போனதே பத்து மணிக்கு தா போன நானே சமைக்றத்கு கண்டிப்பா நேர வேணு இன்னைக்கிவ் எனா அவ்ங்க கால்ல சாப்ட மாட்டாங்கல்ல அப்பா கால சாப்பிட மாட்டாங்க மத்தியான சாப்டு மட்டுதா கண்டிப்பா நெ சுக்கிட்டு செரி சமப எனக்கு வேற இங்க என்னன்னு தெரில ஒடம்புலா கொஞ்சோ ரொம்ப அசதியாருக்க மாரி இருந்துது சமச்சே சா ஃபஷ்ட் சாம்பார வச் சுட்டோ ஏன்னா சாம்பார் தா எப்போதுமே சொதுப்புது நமக்கு சாம்பாரே நல்லா இருந்தது வர மாட் டிங்குது அ ஏனா இன்னிக்கு சாப்பாடு எல்லா சாப்பாடுமே நல்லா தா இருந்துச்சு அப்டியுமே அப்பா சொன்னாங்க அவ வரன்ஞ் சுமாராதாமா இருக்கு இன்னு கொஞ்சோ கூட புளிப் சேத்துருக்கலாமேன்னாங்க
இன்னு கொஞ்சோ
புளிப்பு சேத்துக்கலா அவ்ங்க ரொம்ப சாம்பார்ல புளிப்பு சேத்துப்பாங்க புளிப்பு காரமு சேத்துப்பாங்க சாம்பாருல
ஆ
வெறு முருங்கக்காவு மாங்காவு போட்டு சாம்பார் வச்சுட்டு நா முட்ட போட்டு பொண்ணன ஆ அது என்ன பொடலங்கா அவியல் பன்னே அப்புரோ கானத்யூ வதச்சிட்டு ரசோ வச்சு படிச்சு பாயசம் பண்ணி வட தட்னே
ம்
பண்ணென்டுகு தா வச்சே சாப்பாட்டே எல்லா வேலையு முடிச்சு பன்னெண்டே வச்சே சாப்பாடே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எப்டி நான்தா சமச்சனா இல்ல எனக்கு யாரு சமச்சு கொடுத்தாங்களான்ற மாரி இருந்தது டேய்அப்போ அவங்களுக்கு பசி வந்துட்டு போல அப்பாவுக்கு அ பன்னெண்டு மணிக்ல்லா வந்து கேட்டாங்க என்னம்மா இது சா சாம்ராணி போடது எத்து வச்சருவாமா எடுத்து வச்சுருவான்னு அப்பனா அவ்ங்ளுக்கு பசி வந்துருசுன் அர்த்தோ செரி பசி வந்துட்டு நா இத்தனைக்கு நா ஸ்லோவா தா சமச்சே உக்காந்து உக்காந்து பொறுமையாதா சமச்சே அ அப்டின்டு நேரோ ஆய்ட்டு வேற இருக்கு அப்புற நா பாயாசத்துக்கு இவ்கள இதெல்லா சொன்னே இப்ப வீட்லயே வச்சிருப்ப ட்ட இவங்க எடுத்துக்கிட்டு பன்னன்ர மணிக்கு வந்தாங்களா சரி அப்பாவு கேட்கவு வந்து சரி மணியாகிட்டு போலஇருக்கன்னு மணிய எல்லா பாக்கல பாயசத்துக்கு சீனிய போட்டு செஞ்சு எறக்கிட்டே ப்ப இவுங்க வந்து பாத்துட்டு படையலுகில்லா எடுத்து வெஷ்ட்டாங்க என்ன அதுக்குள்ள படையலு பண்றீங்க இன்னு சமச்சிருக்காதுன் நெனச்சே அப்டின்னாங்க அப்பற் நா மணி இன்னாவது பாக்குறே மணி பன்னென்ட்ரதா ஆவுது சமச்சி ஒரு மணிக்கெல்லா அவுங்க சாப்டுட்டுட்டாங்க சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு மணிக்கெலாமே சாப்டுட்டாங்க அப்ப எப்படி நா எனக்கே தெல்லா எனக்கு நா உண்மை எப்டி சமச்சேன்ட்டு ஆனா எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்குன்னாங்க அவுங்க அவுங்ளு வந்து சாப்ட்டாங்க கொழுந்தனாரு
ம்
ஆ அது அம்மாவாசன்னா எல்லாரு சேந்து ஒன்னா உக்காந்தா சாப்பறது ஆ அன்னைக்கி எதாச்சு செய்றதுன் சொல்லிட்டு அந்மாரி செஞ்சனா அவுங்கள கூப்ட்டுக்கிறது சாப்பிற்றதுக்கு
ம்
யே அப்றோ அவுங்க எல்லா ஒன்னா உக்காந்துதா சாப்ட்டோ எது
சே சேரி
ம் ம் நாளைக்கிதா ம இட்லிக்கு ஊறவெக்க மறந்துட்டே சுத்தமா இட்லிக் வேற ஊற மறந்துட்டே கொஞ்ச கூட ஞாபகமே இல்ல
ம்
ஆ
நா கூட அ ஆத்தால்லா எப்பயாவ்து வந்துச்சுன்னா எனக்கு இட்லிக்கு மாவரச்சு குட்த்து விடுங்க இங்க வந்து க்ரைண்டர் இல்லாம ஒன்னு இல்லாம கடையில வாங்கிட்டுவர சொன்னா வாங்கிட்டே வந் தர மாட்றாங்க
ஆ அது என்ன க்ரைண்டர் எவ்ளோ வரப்போது மூவாயிரத்தி ஐநூறுவா அந்தமாரிதானே வருது
மூவாய்ர்த்தி ஐநூறு ஆ
சின்ன க்ரைண்ட்ரு அதுதான நா வாங்கி வெச்சிருக்கே
ஆ
நீ இட்லிக்கு போட்டீனாக்கா உங்க ரெண்டு பேருக்கு தா அது எவ் ஒரு டம்ளர் போட்டினாவே போ ஒரு டம்ளர் அரிசி போட்டின்னா ஒரு வாரத்துக்கு தாராளமா வரு நா நாலு டம்ளர் அரிசி போடுவே
ச்சில வெச்சா ரொம்ப நேர ஆய்டுது
ம் இல்ல இட்லினா பின்னாடியே இது இருக்கு வெறகடுப்பு இருக்கு அழகா ஒரு தட்டு இட்லி ஊத்தி வெச்சுன்னா முடிஞ்சு போச்சுல இப்ப சாம்பார் வெச்சு சாப்
ஆமா ஆனா வெறகடுப்புக்கு இங்க வெறவே கெடைக்கில இன்னொன்னு இங்க வந்து வீடியோல வந்து எல்லாமே பாக்குறாங்க போல வ வெறகடுப் புல சம்ச்சானதுக்கு எதாவ்து சொல்லுவாங்களோ என்னமோனு வேற பயமாருக்கு நேத்து ஜெசிகா வந்து கம்பு பெரிய அலக்கு கம்பு ஒர் ரெண்டு கம்பு கடந்தது சின்ன சின்ன கம்பு ரொம்ப பெருசுல கொஞ்சோ பெருசா அது அல தூக்குற அளவுக்கு இருந்தது அத எடுத்து வெச்சு வெளையாண்டுக்கிட்டுருந்ததா அது வந் து அவுங்க வந்து கேமரால பாத்துட்டாங்க போல பாத்துட்டு அவுங்களுக் க இந்த வீடு சொல்லிவுட்டாங்கள அவுங்க அண்ணே அவுங்களுக்கு அனுப்புட்டு ம இது க கம்பு வேற பட்டார் பட்டார்ன்னு போட்டு அடிச்சுட்டு இருந்துச்சு அந் மாரி பண்ணனா டைல்ஸ் ஒடஞ்சிரு அப்பின் அவுங்கள்ட்ட சொல் லுங்க அப்பன் சொல்லிட்டு அத வீடியோ எடுத்து அனுப்புன அனுப்பிருந்தாங்களா வேற என்ன இது ஃபோட்டோ வேற அனுப்பிரு ஃபோட்டோவோ வீடியோவோ இன்னு ரெண்டு அனுப்பிருக்காங்க அப்புனுகூட சொன்னாங்களா அது என்னத்த அனுப்பிருக்காங்கன்னு வேற எனக்கே தெரியில
ஐய்ஐய்யே அவ வெளிலலா கூட்டிட்டு வந்து சகஜமாலா பேசிட்டு உக்காந்துருக்க முடியாது
ஆமா ஆமா அது நல்லா வந்து வாய்ஸ் ரெக்கார்டோட வேற கேக்குது போல
ஆ
ம் நல்லா கிளியரா தெரியுதா எல்லாமே வந்து ஒர்த சொன்னாங்க அதனால வெளியிலல்லா நீ ட்ரெஸ்ஸ வந்து ஒழுங்கா போட்டுட்டு உக்காந்துக்கே அப்டின்னு சொன்னாங்க ம்
இது ரொம்ப தொல்லபுடிச்ச வேலையாச்சே
ஆமா ஆமா அதனால வெறகு அடுப்புல சமைக்கத்து கொஞ்ச பயமா இருக்குது எதாவது சொல்லுவாங்களோ என்னமோண்ட்டு பொகையெல்லா வீட்டுக்குள்ள போய்டும் அப்னு சொல்றாங்கள என்னா தெர்ல வேற அதது அதா எதாவது அனுப்பியிருக்காங்களா இன்னொன்னு தர்
ஆ நம் நம்ம என்ன பண்ணோ வாழைய எல்லா அரிச்சோ அ ப
அத அதெல்லா எதுவு சொல்ல மாட்டாங்க வாழைய நானே ரெண்டு வாழை முட்டு போ பறிச்சுதா சமைச்ச அதெல்லா அந்த அண்ணே சொல்ல மாட்டாங்க வீட் லா டிவில்லா சரி பண்ணிதா குடுத்தாங்க அது டைல்ஸ் ஒடஞ்சிருனு அவுங்க அப்பாவே சொன்னாங்க அது வந்து இந்த மீட்ரு போட்டிக்கிட்ட வேற வந்து அந்த கம்பல்லா எடுத்துட்டு போண்ச்சு அப்பன்னு சொன்னாங்க மாமாவே கம்ப அதுகையில குடுக்காத அப்புன்னுட்டு கரெக்டா வந்து அத நோட் பண்ணி அனுப்பி உட்டுருக்காங்க
ஆ இதெல்லா என்ன இது ஊட்டி நடக்குது ஒக்காந்து ஃபுல்லாவே உக்காந்து பாத்துட்டு இருப்பாங்க போருக்கே
மொத நா தா சொன்ன ஃபர்ஸ்ட்டா அவுங்க மாமா சொல்லிட்டே இருந்தாங்க ஷால்
நா அடுக்க நா அடுத்த தலைப்புல பேசுவ
ஆ